ஹலோ
ஹலோ
ஆஹ் கேட்குதா
ஆஹ் கேட்குது சொல்லுங்க
உம் என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து ஏதோ பிஸியா இருக்கே அப்டி சொல்லி வச்சுட்டீங்க என்னா பிஸி
வேலை இருந்துச்சா அதான்
சரி சரி ஓகே
ஆமா இல்ல இனிமேதா ஒம்பது மணிக்கு சாப்டாச்சு
சரி ஓகே ஒரு மணிக்கு சாப்பிடுவிங்களா
இல்ல இல்ல ஒன்பது மணிக்கு
ஒம்போது மணிக்கு
நீங்க ஆமா ஆமா
ஓகே ஓகே நான் வந்து இனிமேதா சாப்பிடணும் வெளியே போயிட்டு வந்தனா ச சாப்பல டைம் ஆகும்
உம் இன்னைக்கு என்ன டிஸ் பண்ணீங்க
தெரியல அம்மா நான் செஞ்சிருக்காங்கன்னு தெரியலப போய் பார்த்தா தெரியும்
அப்படியா மூவி பாத்தீங்களா ஏதாச்சு
ஆஹ் நாளைக்குதான் மூவி போலான் இருக்கோ
இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மூவி பாத் இருக்கீங்கங்களா இப்ப ரீசண்டா
ரீசென்டா வந்து கொரியன் மூவி பாத்திட்டு இருக்கேன் இப்போ அப்டே நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பாத்துட்டு இருக்கே
சேரி சேரி சேரி போய்ஸ் கொரிய நல்லா நறைய பாத் பில்லோ
கொ மகிழ்ஸா இந்த இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கு இல்ல நா டப்பிங்லதா பாப்பேன் தமிழ் டப்பிங்தா பாப்பே பில இங்கிலீஷ்ல இருந்துதா பாப்பே ஆ மத்தபடி இருக்குது பாக்கமாட்ட
சேரி சேரி எத்தன பாத்துருப்பீங்க இது வரைக்கு
அதுக்கு கணக்கில்ல இந்த மாரி இந்த யூடியூப்ல வந்து வாய்ஸ் ஓவர் குடுப்பாங்கல
ஆம்மா
ஆ அந்த மாரி நறைய பாத்துக்கேன் அந்த க்ரைம் பத்தி சொல்லுவாங்க த்ரில்லர்லா இருக்குல அந்த மாரி
த்ரில்லர் மூவி நறைய பாப்பீங்கலா
அந்த மாரிதான் பாப்பேன் ம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல அந்த க்ரைம்மு இந்த மாரி
ஓகே
நீங்க பாக்க மாட்டீங்களா இந்த மாரில்லா எதுவுமே
இல்ல நா இப்ப வரைக்கு ஒன்னு கூட பாத்தது இல்ல நா சும்மா தமிழ் மூவி இந்த மாரி தா
அப்டியா
வேல அப்டி இருக்கு
ஓகே ஆ நீங்க
அக்கரமாரி இல்ல
சேரி சேரி ஓகே ஓகே இப்ப நீங்க எப்ப போவீங்க வேலைக்கு நைட் ஷிஃப்ட்னா
ஆஹ் எப்பயு ஆஃப் நைட் ஷிப்ட்ங்க ஒர்க் இருக்கு ரெண்டு மணிக்கு முடியு
ஓ நைட்டு ரெண்டு மணிக்கு முடியுமா
ஆமா அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு போறப் பஹ் ஆஹ் நல்லா இருக்கு காத்து வரு
நல்லாதா இருக்கு ஆனா தூக்கமா வராது உங்களுக்கு
அங்க இருந்தா ஒண்ணு வராது போம்போது நிலா ஸ்நேக்ஸ்
நிலாருக்குமா நைட்ல நிலாதா இருக்கு சூரியனா இருக்கு
அது தெரியு உம் அதே அது நல்லாருக்கு அந்த நேரோ மொட்ட மாடில வீட்டுக்கு போய் வந்து மொட்ட மாடில நின்னு அப்டியே ரசிக்கலா என்னென்னமோ தோணு கவிதைலா தோணு கத பேசன்னு தோணு நிலா கூட கத பேசுவாங்க நெறைய பேரு
நீங்க பேசுவிங்களா
நா சும்மா பொலம்பிருக்கே நிலா கூட
பொலம்பிருக்கிங்க
நீ மட்டு அழகா இருக்க நம்ம இந்த உலகத்ல மத்த யாருமே அழகாவே இல்ல அது ஏ கேட்ருக்கே ஏனா ஆஹ் இந்த ஒலகத்துலே நிலா மட்டுந்தான அழகாருக்கு பாதிங்ளாவு செரி மீதி நிலாவு செரி முழு நிலா இருந்தா கூட உம் முழு நிலா இருந்தா கூட அழகாதாருக்கு
ம் பிடிக்கு பிடிக்கு அப்றம்
என்னா
அப்றொ என்ன எ இப்பொ எப்டி ட்ரெஸ்லா நீங்க எங்க எடுப்பிங்க
புரில
இப்போ ட்ரெஸ்லா பச்சஸ் பண்ணிங்ள மேரேஜ்
அதுவா அது நறயா கட இருக்கு
நறய கட இருக்கா
நெறய கட என்ன எனக் நெறய இருக் சாப்ட்டதற்கு எங்க ஒரு ஒரு இப்ப சட்ட எடுக்கணுனா சட்டைக்கின்ட்டு ஒரு கட இருக்கு பேண்ட் எடுக்கணுனா பேண்டுக்குன்டு ஒரு கடருக்
இப்போ நாங்கலா பாத்தீங்னா சென்னை ல வந்து அஹ் டி நகரு வா வண்ணாராப்பேட்ட அதுக்கப்புற வந்து உம் நெறைய இருக்கு கடல்லா அது மாரி உங்க ஊர் சைடு இருக்குல்ல அந்த மாரி கடைலிங் அதே ஃபேமஸா இருக்குல இங்கதா போயி நாங்க டிரஸ் எடுப்போ பஜார் மாரி
ஆஹ் என்னன்னா அந்த கட ம் சொல்ல மாட்டேன்டு கட இருக்
ஆமாமா தெரியு தெரியு
அந்த கடயில ஆம் இல்லல்ல அது கட பேரு கட பேர சொல்ல மாட்டே
ஓகே ஓகே பிராண்டு சொல்ட்டே அ கட பேரு
அது நல்லா இருக்கு அங்க கிளாத் எல்லா நல்லா இருக்கு
ஆமா அதுமே ஒரு பிராண்டு தானே நம்மள பொறுத்த வரைக்குமே நம்ம எடுக்கிறது அது ஒரு பிராண்ட்
ஆமா அது நா அது இந்த கட நம்ம ஊர் என்னடா சொல்ல மாட்டே இப்படில்லா என்ன‌ இதெல்லா சொல்ல மாட்டேன் அதுக்கந்த காமெடி கொஞ்ச நாள் மீம்ஸ் எல்லா போட்டுகிட்டு ஆ என்ன சொல்ல மாட்டே சொல்லவு மாட்டா எதுவு பண்ணவு மாட்டா என்னத்த சொல்ல போறான்ட்டு தெரியவு மாட்டிங்கிதுன்ட்டு நெறைய பேர் கலாச்சுக்கிட்டு இருந்தாங் அப்புற அந்த கடைக்கு வந்து கூட்டோ நல்லா கூட்டோ வந்துச்சு நல்லா சேல்சாச்சு அடுத்த அடுத்து இருந்து பண்ட எல்லா இறங்கிச்சு நெறைய வர ஆரம்பிச்சிருச்சு நெறைய பேர் ஊரு விட்டு ஊர தாண்டில்லா வந்து வாங்கிட்டு போனாங்க
அப்டி
ஆமா அது ஆமா ஆனா இப்ப அந்த கடயே எடுத்தாங்கன்ட்டு
ஓகே ஓகே இங்கெல்லா நெறையா சைடு எஃபெக்ட் அந்த மா ரி ஜென்ஸ்க்குதான சைடு எஃபெக்ட்டு அதுக்கப்புறோ வந் இது வடச்சென்னைன்னு சொல்ட்டு ஒரு கட இருக்கோ இது வந்து எங் ங்கனா ஆ ஸ்பென்சர் மால் சொல்லுவாங்கல்ல கேவி பட்டிக் ஆ ஹ அந்த மால்ல தா வந்து வடசென்னை சைடு எஃபெக்ட்டு நறிய கட கொச்ச கொச்சோ கொச்சோன் இருக்கோ வயசு்கு நல்லாதா இருக்கோ கலெக்ஷனா நல்லா இருக்கோ ஆ நா கேட்ட ஆஹா காஸ்ட்லிலா இருக்காது கம்மியாதா இருக்கோ
பரவாலயே
இல்ல நானுமே போவ ட்ரெஸெலா எடுப்பல எனக்கு தெரியோ
ஓகே
கம்மீயாதா இருக் போ அந்த அளவுக்குலா அஃபோர்டபிள்தா ப்ரைஸ்லா ரொம்ப அதிகமாலா இது இருக்கு அ ஹா அ அதிகமா எடுக்க மாட்டோ
ஆ நாங்களு யாரு எடுக்க மாட்டாங்களோ
சில பேர் பிராண்ட் பைத்
ஆமா இதுல எது கரட்டா இந்த பிரண்டா
ஆமா அதவு பாய்ஸ்தா அதிகமா இருக் ப்பீங்க இந்த நா இந்த பிராண்ட் மது யூஸ் பண்ணுவ அடிடாஸ்னா அடிடாஸ்தா அதே மாரி நறிய பிராடக்ட் எனக்கு அந்த மாரி பசங்க பிராண்டு பைத்தியமா இருப்பாங்க நீங்க எப்டி பிராண்டு பை த்தியமா
இல்ல இல்ல நார்மலா எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருந்தா போதும் அது நல்ல துணி அது
அது பாக்க அழகா இருக்கணோ நமக்கு அதானே
நமக்கு அழகா இருந்தா போதோ மேம் அத விட்டுட்டு நம்ம அது ப்ராண்டடு பொக் அத எடுப்புக்கணோட்டெலா அவல் செய்ணோனா ஆமா ஒடம்பு முறுக் மாரி ஒரு துணி அது போதுங்க
அத விட்டுட்டு அது என்ன இருந்தா நம்ம நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா போட்டு சட்ட வாங்குவோ அது நாலு வருஷம் வெக்கணு நாலாயிரம் ரூபா போட்டு சட்ட வாங்கியிருப்பான் அது ரெண்டு வருஷம் தா இருந்திருப்ப ரெண்டு வருஷங்கா ஒன்ற வருஷம் தா போட்டிருப்பா அது அப்புறம் பலசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுறுவா இல்லாட்டி கிழிச்சு போட்டுறுவா நெறைய பேரு அது எதுக்கு அவ்ளோ காசு போட்டு வாங்கிட்டு தேவயில்லாம காசு செலவு
அவங்களுக்கு வந்து எப்டின்னா வந்து ஆஹ் அப்டில்லா கெடையாது இப்போ நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் நல்லா சாப்பிடணு நல்லா போட்டுக்கணு ட்ரெஸ்சு இதுக்கு மட்டும்தா அவங்களுக்கு வந்து மைண்ட செட் சில பேர் ஏ அண்ணனே எடுத்துக்கோங்களே அவன் விஜய் மாரி தா இருப்பா ஆஹ் எதுக்கு நா சம்பாதிக்கிறேன் நல்லா சாப்பிடணு சாப்புடறதுக்கு வந்து அஹ் காசு இல்லா பாகக்கவே கூடாது அதே மாரி நம்ம நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்சு அதுக்கேத்த மாரி நம்ம இருக்கிறோ எங்க போனாலமே ஒரு எடத்துல வந்து நம்ம நம்மள ஜடஜ் பண்ணுவாங்க என்னடா இவ இந்த மாரி டிரெஸ் போட்டு க்க ஆக்சுலி ஏ அக்கா வந்து அந்த எடத்துல வந்து ஒரு பீல் பண்ணிருக்கா அவ நாங்க படிச்சது வந்து தமிழ் மீடியம்னா அஹ் அவ டிரெஸ்சிங்ஸ்ல்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம் கொஞ்சம் குண்டா வேற இருப்பா ஏ அக்கா
ஓகே
அதனால வந்து அவ போன காலேஜ் வந்து கொஞ்ச ஓரவுக்கு ரிச்சான காலேஜ் எல்லாருமே வந்து மாடன் டிரஸ்தா போட்டுயிருப்பாங்க நல்லா டிரஸ்சிங் ப்பலா சும்மா சொல்லவே கூடாது அதுக்கே ஒரு மாசத்துக்கு வந்து பத்தாயிரம் கிட்ட செலவு பண்ணுவாகனு நெனைகிற அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு அங்கிட்ட இப்ப ஏ அக்கா வந்து சும்மாவே டிரஸ்லா எதுமே பண்ண மாட்டா ஃபஸ் அவள அவாய்ட் பண்ட்டாங்க ரொம்பவே அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் போயிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எத்துட்டு வந்த நானு எங்க எங்க அம்மாவ கூட்டி போய்டு இல்ல பேச மாட்ட இந்த பசங்கமே செரி அதுக்கப்புறம் அப்புறம் இவ ஓரளவுக்கு டிரெஸ் போட ஆரம்பிச்சுதா நாலு பேர் பேச ஆரம்பிச்சாங்க சோ ட்ரெஸ் பாத்து ஜட்ஜ் பண்றதுக்கனால இந்த காலத்துல வந்து ஒரு பிராண்டு அந்த மாரி இருக்கு அதனால இப்பெல்லா வந்து ஐபோனு அந்த மாரில்லா சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க பசங்க எல்லா
ஆமா இல்ல இல்ல அங்க மட்டும்ல்ல எல்லருந்தா
அதுதா பொண்ணுங்க பசங்க அது பொண்ணுங்கல்லா பயங்கரம்ப்பா உமாலா சொல்லக்க கூடாது பொண்ணுங்களல்லா
அதுக்கு என்ன வந்த ஒண்ணு ஒண்ணா அப்டேட் பண்ற அதுவு வாங்கி வாங்கி யூஸ் பண்றா
காசே இல்லைன்னாலு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இது நா கடைக்கு வந்துக்கே டிரஸ்க்கு காச அனுப் வ்டு ஆனா அந்த பைய எவ்ளோ கஷ்டப்பட்ருப்பா அந்த பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்ருக்கோ அதெல்லா தெரியாது பட்டானா ட்ரெஸ்ஷு
ஆமா அப்பதா இருக்காங்க நெறைய பேற மத்தவங்க காசு லா நம்ம வாழணுமா நம்ம காசா நம்ம வாங்குனா போது
சரி சரி செரிங்க பாருங்க நீங்க பாருங்கன்ன
சரி சரிந்தா ஆ சரிங்க சாப்பிட போயிட்வாறே
சரி ஓகே க்கட்டுமா